ஹலோ
ஹலோ
ஆ நல்லாருகீங்ளாங்க
க்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதாங்கருக்க மரிவீட் டு வேல்லா முடுச்சே
சேரி
ஆ இப்ப வந்து கொஞ்சொ வேல இருக்கு காலைல் சமச்சு முடுச்சுட்டே
சேரிங்க
மதியத்துகு சமக்கெணு
புள்ளை புள்ளைங்கலா ஸ்கூல் போயிட்டாங்களா
தையு அனுப்பி விட்டாச்சுங்க
நானாங்க நானு இப்பதாங்க புள்ளையெல்லா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காய்கறி வாங்க கடைக்கு போனோ அதா நா ஆமாங்க நா வாயின் டு வர்லாமா இல்ல எங்க அத்தைய வாங்கிட் வர சொல்லாமானு பாத்துட்டு ஒக்காந்துருக்கேங்க
உம் நீங்க என்ன செய்ய போறீங்க
எங்களுக் காய்கறிலா தோட்டத்துலே இருக்குங்க மாடியிலே இருக்கு
அப்புடியா
வேணுங்குற அப்ப நாங்க போய் பறிச்சுப்போங்க காய்கறிய
ச சேரிங்க சேரிங்க எங்கங்க காய்கறி காய்கறி வாங்க கடைக்கு போனா விலைவாசி இனங்க இப்படி ஏரிப்பி கிடக்கு
ஆமா ஆமாங்க ஒன்னு சொல்ற மாரி இல்ல.
ஒரு பால் பாக்கெட் வாங்கனா அதுக்கு அஞ்சு ரூபாய் ஏத்தி வச்சிருக்கான்னுங்க. காய்கறி வாங்கனா அதுக்கு பாருங்க நாளுக்கு நாள் காய்கறி வில ஏறுது எப்படிதான் நம்ம செய்யறதுனே தெரியலங்க. சமாளிக்கிறவே முடியல குடும்பத்த
ஆமா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம வீட்லயே பாக்குற மாதிரி கொஞ்சம் பாருங்க.
ஆனும் தோட் ட் ல்லாம் வைக்கணும்னு தாங்க நினச்ச ச்சட்டு இருக்கேன். எங்கங்க தோட்டத்தை அமைக்கிறதுக்கெல்லாம் நல்ல தண்ணி வசதி வேணும் எங்க வீட்ல எல்லாம் வெறும் உப்பு தண்ணி தாங்க வருது.
அப்பியா போரெல்லாம் போட முடியாதுலங்க.
போரு போட்டாலும் வெறும் உப்பு தண்ணியா வருது. உங்க வீட்லல்லாம் என்ன தண்ணி போர் தனியா
ஆமாங்க எங்க வீட் வீட்டுல போர் தெரிந்தாங்க.
நாங்க முதல்ல என்னப் போண்ணம் ஒரு இடத்துல போரு போடலான்னு ஒரு இடத்துல போரு போட்டோம்.
போஓ
அப்புறம் பார்த்தா இன்னொரு அந்த இடம் ஃபுல்லா உப்பு தனியா இருந்துச்சு சரி கொள்ள பக்கம் போய் து போர் போலான்னு பார்த்தா அங்கேயும் அதே உப்பு தண்ணி தாங்க வருது. நீங்க உங்க ஊர் தண்ணி நல்லா ஸ்வீட்டா இருக் க்குமா
ப்பங்க உப்பெல்லாம் இருக்காது. நம்ப குளத்துக்கிட்ட அந்த மாரி இருந்தாங்க. ப்பா இருக்கோ. எங்க வந்து அ கிட்டக்க எல்லாம் குலம் இல
அப் அப்படியா எங்க ஊர்ல வந்து பின்னாடி அடி ஆறு ஓடுதா ச் அந்த ஆறு பக்கத்துல கடல் இருக்கு. அது என்ன பண்ணும்ம் கடல கலக்கற தண்ணி
ஹம் அதனால தாானே உங்களுக்கு தண்ணி உப்பா இருக்கு போல
அதுதாங்க. அன்னைக்கு என் வீட்டுக்கார அவங்க இளநி வாயிண்டு வந்தாங்கங்க ரோட்ல போட்டு விக் இருக்கிற இளநி எல்லாம் உப்பு கறிக்குது நானும் கேப்பேன் விட்ட எங்க நல்ல இளநியா பார்த்து வாங்கி குடுங்கங்க உடம்புக்கு குளிர்ச்சு வெயில் காலமா இருக்கு இளநீ வாங்கி கு கொடுங்கன்னு சொல்லுவேன் பாருங்க ஒரே உப்பா இருக்கும். ஆனா வந்து ஆஹ் ஆனா வந்து எ அவங்க ஏதோ தோட்டத்துல யாரோ பறிச்சு குடுத்துருக்காங்க. இளனி அவ்வளவு இனிப்பா இருக்குங்க அது எப்படிங்க அது
நம்ப நம்ப வீட்ல தோட்டத்துலலா கொஞ்ச நல்லா உர நல்லா போடுவாங்க நம்பல்லா அதுனால வந்து எந்த பாதி மதிப்புல்லா பூச்சித்தாக்கல இருந்து எதுவுமே இல்லாம நல்லா இருக்கு நம்ம டெய்லி தண்ணி பாய்ச்சுடுவோ அது தண்ணி நீ வந்து எளநீர் வந்து ரொம்ப இனிப் ப்பா இருக்கோ
நீங்க எதுவு அந்த எளநீ இனி ப்பாக்கறதுக்காக எதா எக்ஸ்ட்ரா எதா போடுவீங்களா
அப்டிலா இல்லங்க அந்த வேப்பம் புன்னாக்குதா மண்ணு வேர்க்கரையான் அரிக்காம இருக்குங்க அது போட்டாங்கன்னா அது வந்து அப்டியே சிட்டே வந்துரு எட குடைஞ்சுக்கிட்டே வந்துரு அப்பற அது இந்த மரமே வீணா போயிடுங்க உங்களுக்கு தண்ணி டெஸ்ட்டுருக்காது க குரும்பெல்லா இருக்கு பாத்திங்களா அதெல்லா கொட் கொட்டிடு ஃபுல்லாவே கொட்டிடு
செரி
நல்லாயிருக் இருக்காதுங்க பாயு பெருக்காது மரமு சீக்கிரமாவே உங்களுக்கு பட் ட்டு போயிடு
அப்படியா அதாங்க அவரு சொன்னாரு வயல் பக்கத்துல பறிச்சு குடுத்தாங்களா அத வாங்கிட்டு வந்தாரு அவ்ளோ அவ்ளோ இனிப்புங்க சாப்புடவே அவ்ளோ ஆசையாயிருந்துச்சு மூணு நாலு எளநீ நானே குடிச்சே பாருங்க
இல்ல எங்க வீட்லலா அப்டிதாங்க நா எங்க வீட்டுல வயல் இருக்கு வயல் அந்த ஓரத்துல வரப்புல எல்லா நாங்க போட்டு வச்சிருக்கோ
செரி
சிலது நாங்க வந்து வேணுங்கிறப்ப அந்த வெயில் கோடை வெயில்ல வந்து வெயில் அதிகமா இருக்கா அதனால பசங்களுக்கு வந்து டெய்லி கால காலையில வந்து குடுத் தறது
அப்படியா ஸ்கூலுக்கே குடுத்துவுட்டுருவீங்க
ஸ்கூலுக்கு குடுக்க மாட்ட ஸ்கூல்ல குடுத்தா வீணா போய்டு
அப்படியா
காலையில எந்திச்சோன்னே குடிப்பாங்க பசங்களு குடிப்பாங்க இந்த ஜூஸு குடிப்பாங்க கேரட்டு ஆமா கொஞ்ச இஞ் சி எல்லா போட்டு ஜூஸ் குடுப்போ அதெல்லா குடிப்பாங்க
அப்படிங்களா ஏங்க நா வ ஆ ரெண்டு நாளைக்கு முன்னடி ஏ பொண்ணுக்கு எளநீ தா குடுத்த ஸ்கூலுக்கு ஒரு ஒரு பதினோரு மணி போல குடுத்தே அது குடிச்சா ஒன்னு ஆவதுல்ல
தெரியலயேங்க நீங்க அப்ப மென மே மிஸூக்கிட்ட கேட்டு பாருங்களே நல்லா இருந்துச்சான்னு
அப்புடியா ஒரு பதினோரு மணி போல அது இடைவேளை ஒண்ணு உடுவாங்களா அந்த இடைவேளையில சாப்பிட்டுக்கமா அப்டின்னு சொல்லிட்டு நா குடுத்தே ஐயோ நீங்க சொன்னோனதாங்க தெரியுது எனக்கே தோணுது வீணா போயிருக்குமா என்னுன்னு தெரியலேங்க
கவனிச்சு பாருங்க பிள்ளைங்க குடிக்கிறது இல்லையா நம்ம பக்கத்துல இருந்தா கவுனி கொடுக்கலாம் பள் பள்ளிக்கு போய் நம்ம பாக்க முடியாதுல்ல நல்லா கொஞ்சோ கவனச்சய குடுங்க
ஏங்க டெய்லிக்கு ஒரு ஒரு பழச்சாறு கேக்குதுங்க அந்த பொண்ணு ஏ ஒரு நா அதான் ஒரு நாளைக் கி தர்பூசணி குடுக்குற ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் குடுக்குறே ஒரு நாளைக்கு சாத்துக்குடி இந்த மாரி டெய்லி ஒரு பழச்சாரு எடுத்துட்டு போயிடுவாங்க
சரி சரி நா டெய்லி காய்கறி குடுத்து அனுப்பிடுவங்க ஒரு நாளைக்கு கேரட் கொடுத்தனப்பிடுவ ஒரு நாளைக்கு வெள்ரி வெள்ளரிக்கா போட்டு குடுத்து அனுப்பிடுவேன்
செரி
காய்கறி ஒடம்புக்கு சேர்த்துக்கணுங்க
அப்டிங்களா இன்னைக்கு என்ன குடுத்து வுட்டீங்க
இன்னைக்கு கல்ல முட்டாய் குடுத்தனுப்பனேங்க
பரவால்லைங்க நானே இன்னைக்கு கல்ல முட்டாய்தா குடுத்து த்த அது எப்டி ரெண்டு பேரும் ஒரே மாரி எப்டி குடுத்துருக்கோம்
சரி சரிங்க நா அப்புற ஜூஸும் குடுப்பாங்க நா ஆரஞ்சி பழம் ஜூஸு அது உந்து ஆரஞ்சஜூஸூ அடிக்கடி குடிக்க கூடாது காலையிலே ம வ காலையிலயே குடிச்ச நல்லா இருக்கோ
செரி
தெரியாம மதியதுல வச்சுட்டாங்கனா அது கொஞ்சோ புளிச்சு போயிடுங்க அதனால அத் து அடிக்கடி கூடாதுங்க
கல்ல முட்டாய் குடுத்தே அ ஜூஸுக்கு வந்து தர்பூசணி குடுத்தே
ஆ அது நல்லதுதாங்க வெயிலுக்கு
தர்ப்பூசணியும் கல்ல முட்டாயும் குடுத்திருக்கே சாப்பாடுக்கு எலுமிச்சைப்பழம் சாதம் குடுத்திருக்கே
அ சேரிங்க
நீங்க என்னங்க குடுத்தீங்க சாப்
இல்லைங்க அசைவம் தாங்க செஞ்ச பசங்க விரும்பி கேட்டாங்க இன்னைக்கி கி அதனால இன்னைக்கு காலைய்ல அசைவம் எடுத்து எடுத்துட்டு வந்த போய்ட்டு
உங்க பள்ளியிலைலா சாப்பாடு வுடுவாங்களா அசைவ சாப்
அ அசைவ உண்டுங்க அசைவ எடுத்துட்டு வர்லா அது பச பசங்க சாப்டுவாங்க பசங்க என்ன வெ அ த சைவத்தோட அசைவத்ததா ரொம்ப விரும்புறாங்க
ஆமா ஆமா இந்த காலத்து புள்ளைங்கல்லா அதுதான கேக்குதுவோ
நம்ம வாரத்துக்கு ஒரு நாள்தாங்க
ஐய்யய்யா எங்க பள்ளியெல்லாம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க எங்க பள்ளிகளில் அ அசைவம் கிடையாதுங்க ஆமா உணவு அட்டையே போட்டு குடுத்துருவாங்க இந்த நாள்னா இந்த உணவு தான் கொண்டுட்டு வரணும் திங்க கிழமைனா இந்த உணவு செவ்வா கிழமைனா இந்த இந்த உணவுன்ட்டு அது ஒரு இது கால வட்டையே போட்டு குடுத்துருவாங்க அத படிதான் நாங்க டெய்லிக்கும் குடுத்து விடணும்
ஆமாங்க இங்கேயே அப்படித்தாங்க அந்த பச்சை பயிறுருக்கு பார்த்தீங்களா அத வந்து நைட்டே ஊற வச்சிருவாங்க அது காலையில மொள கட்டி இருக்கும் அது காலைய இல்ல வந்து பள்ளிக்கு வந்து குடுத்து அனுப்புவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி
முளைக்கட்டிய தானியம்
ஆமாங்க
பரவாயில்லங்க எங்க என்னோட வீட்ல எல்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க ஆ ஹாங் அவங்களுக்கு பிடிக்காது அந்த பத்து பச்சையா கொடுத்தாலே அவங்களுக்கு பிடிக்காது பச்சையா கேரட் வச்சு கொடுப்பேன்
கொஞ்சம் வந்து இட்லி பானையில கொஞ்சம் அவிச்சு குடுக்கலாமேங்க அது கொஞ்சம் நல்லாதானே இருக்கும்
சொன்னா இதா நீங்க சொன்னீங்களே அந்த பச்சை பய கொண்டைக்கல்ல வெள்ள கொண்டக்கல்ல அப்புறம் வந்து தட்டப்பயிரு இதெல்லாமே ஒரு பாக்கெட்ல போட்டு விக்கிறாங்க நம்ம ஊர்ல அந்த தானியத்த நல்லா கு குக்கர்ல விசில் வச்சு அவங்களுக்கு குடுத்துவிட்ட பரவாயில்ல டப்பா காலி பண்ணிதா கொண்டு வந்தாங்க
அப்ப புள்ளைங்க என்ன ஆசப்பட்றாங்களோ அதுதா அடிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் குடுத்தனுப்புங்க
கண்டிப்பாங்க இந்த சிறு பயிறுலா இருக்குலங்க
சிறு பயிறு எ எ என்ன சொல்றீங்க ஆ
பயிறு சிறு பயிறு
தானியோ இது வ ந இந்த கம்பு கேழ்வரகு அது மாரி சொல்றீங்ளா
சிறு பயிறுங்க நா தானியம் சொல்லல சிறு பயிறுகள் அதா நீங்க சொன்னீங்கல இப்ப கொ இந்த கல்ல அவ அவைகள்லா சொன்னீங்கல்ல அ அதுலயே வந்து பச்சை பயிறு, தட்டப்பயிறு அப்பறோ கொள்ளு அ இந்த மாரிலா இருக்கு அத எல்லாத்தையு அவுச்சு குடுத்தாலு அதுவு நல்லதுதா
ஆமா பசங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி ஆனா அதுலலா புரோட்டீன் அதிகமா இருக்குல்லங்க வா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்புட்லாங்க ஆனா அதிகமா சாப்
இல்லங்க இல்லங்க நா வாரத்துக்கு ரெண்டு நாள் குடுப்பேன் ஆ என் ன பண்ணுவன்னா இது குடுத்துருவே முந்திரி திராட்ச பாதாம் இது ஒரு நாளைக்கு குடுத்து வுடுவேன்
ம்
இன்னொரு நாள் இந்த தட்டப்பயிறு பயிறு வகை களு இந்த கல்ல முட்டாயி இந்த மாரி தாங்க நா குடுப்பேன்
ஆமா எங்க ப எங்க பசங்க படிக்கிற பள்ளிலயும் அப்பிடித்தாங்க வாத ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாரி கா ஒரு நாளைக்கு வந்து அந்த முளை கட்டிய தானியம் குடுப்பாங்க அடுத்த நாள் வந்து வே காய்க கறிகள் குடுப்பே அடுத்த நாள் வந்து பழ வகைகள் எடுத்துட்டு போனும் அடுத்து நீங்க சொன்னீங்களா முந்திரி திராட்ச எல்லா
ஆமா
எடுத்துட்டு போனோ அடுத்த நாள் வந்து இந்த கல்லமு ட்டாய் அ சோளல்லா இருக்கு பாத்தீங்களா வேர்க்கடல அந்த மாரி எடுத் த்து போங்க அஞ்சு நாளுக்கு அஞ்சு நாள் குடுத்துருக்காங்கங்க எங்க ஸ்கூல்லயு
அப்டியா நா வந்து ஏம் பொண்ணு பழம் சாப்புடுன்னா ஆப்பிளு தா சாப்டும் ஆப்பிளை கட் பண்ணி குடுப்பேன் வாழப்பழம் குடுப்பேன் வாழைப்பழ தோல் உரிக்காம அப்டியே வச்சு குடுத்துருவேன்
இந்த ஆப்பிள் சொல்றீங்களா அத கலர் மாறிடாதாங்க
அது அதுக்கு நீங்க என்ன பண்ணணுனா ஆப்பிள கட் பண்ணி உப்பு தண்ணியில லைட்டா உப்பு போட்டு லைட்டா வாஷ் பண்ணி வச்சிருங்களே அது உங்களோட கலர் மாறாம அப்டியே இருக்கும் அந்த ஆப்பிளு
பசங்க சாப்புட்லாம் வீணாப்போய் டாதுங்க சேரி சேரி அது எனக்கு தெரியாது அதா உங்க கேட் டேன் உங்ககிட்ட நா குடுத்தேன் அப்டியே கருப்பா போயிடும்
இல்லங்க இப்ப நீங்க சாதாரமா கடையில வந்து காய்கறி வாங்க போறீங்கல
ஆமா
கறிய வா வாங்கிட்டு வந்தோனா அப்டியே ஃபிரிஜ்ல வப்பீங்களா இல்ல தண்ணியில உப்பு கலந்து கழுவி
ஆமாங்க ஆமாங்க அப்டித்தாங்க நானு வப்பே உப்பு மஞ்சத்தூளும் கலந்து அ அதலா கழுவிட்டு மறுபடியும் வந்து டப்பால வந்து ப பதப்படுத்தி கொஞ்சோ வெப்பேங்க
அதுதாங்க அதுதா உல்நமக்கு உணவோட் அ அதுலதா ஆரோக்கியமே இருக்கு
ஆமா ஆமாங்க
உம் ஏன்னா நம்ப க்கு நீங்க உங்க தோட்டத்துல விளையிற காய்கறினா நீங்க ஒரு சும்மா ஒரு கழுவிட்டு பிரிட்ஜ்ல ச்சிர்லாம் ஆனா நம்ப வாங்குறோ பாருங்க கடையில அது எத்தனாலு வந்த காய்கறின்னு
அப்பறம் தூத்தி எல்லா படிஞ்சிருக்குங்க
ஆமா உங்க ஊருல வார சந்தை இருக்கா
எங்குர்ல இல்லைங்க கொஞ்ச தூரம்போயி தா வாங்குணு இப்பநாந்தான் மாடித்தோட்ட வச்சிருக்கன்னு சொன்னாங்ல்ல அதனால வேனிய காய்கறி அப் அப்பப் பற்ச்சுப்பங் அந்த வெங்காய தக்காளி பூண்டு அதுமட்டும்தாங்க போய் கடைல வாங்க மத்தபடி கேரட்டு அம்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து கொள்ளையிலவை இருக்குங்க மாடியிலயங் இருக் கொள்ளையிலயும் இருக்கு
சரிங்க சரிங்க உங்கள்ட பேசுனதுல நேரம் தெர்லங்க கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப என்னைய கூப் புண்ணும்னு நானும் ஆசைப்படுறேன்
கண்டிப்பா கூப்பிடுவுங்க
சரிங்க நீங்குளும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்குங்க
சரிங்க நீங்களும் உங்க பசங்கள பாத்துங்கக் நல்ல சா தான உணவே குடுங்க நீங்களு
ஓகேங்க நன்றிங்க